ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ம் எனக் எப்டி போச்சு பிஸி ஷெடுலா இன்னிக்கு புடிக்கவே முடில
ஆமா இந்த
நீங்க எப்டி பிளவுஸ் எல்லா ஸ்டிச் பண்ணுவீங்ளா ஆ கொஞ்ச பிசியாதா போச்சு
ஆமா ஆ பிளவும் ஸ்டிச் பண்ணுவ
வேற சுடிதாரும் பண்ணுவீங்ளா
ஆமா என்ன ஷேர்ட் ஜீன்ஸ் பேண்ட்ல்லா தெரியாது ஜீன்ஸ் பேண்ட்ல்லா லேடிஸ்
அதா மாடலாவே தப்பிங்களா சுடிதார் க்கல்லா
ஆ ஆ மாடன்னா தெப்பங்க
சேரி சேரிங்க ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லா முடுச்சுட்டீங்ளா
ஆ
ம்
போச்சி
இன்னைக்கு கொஞ்ச பிஸியாதா போச்சு இன்னிக்கு ஸ்போர்ஸ்வோட ஆ இது ரிஹர்சல்ல அங்க போயிட்டு வர்றதுக்கே கொஞ்ச லேட் ஆயிடுச்சு அதா இன்னிக்கு நா சமைக்குல சாப்பா ஆமா வெளிய வாங்கிக்கிட்டோ அங்கருந்து லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு அது வேற கிரௌண்டு அதனால அங்க போக வேண்டியதா போயிடுச்சு அதனால அங்க போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு நீங்க ரொம்ப பிஸியா அ பிடிக்கவே முடியல உங்கள இதுல ரன்னிங்ல போர் ஹண்ரடு மீட்டர் ரன்னிங்
ஆமா இன்னிக்கு ஆ
ம் ப்ளவ்சு
இவ்ளோ பேரு இன்னிக்கு ஒரு நாள் ஃபுல்லா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரணு
ஓ அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க அப்படியா அதனாலதா இன்னிக்கு ரொம்ப பிசி ஆயி டீங்களா
ஆமா இன்ன நா புத்தியாயிட்டே இன்னிக்கு நானுமே சமைக்கல
ஓ அப்படியா அப்ப நைட்டுக்கு
நைட்டுக்கு ஒரே வேலையா முடுஞ் இதோ இன்னு சாப் புரியுது அப்டின்னு எப்டி
ஓ சேரி சேரி சேரிங்க நா
ம் ம் பசங்க ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்க ஹோம் ஒர்க் எல்லா முடுச்சுட்டாங்களா
ஆ ஆமாங் ஹோம்வெக்ல்லா முடிச்சாச்சு இப்ப டின்னர் ரெடி பண்ணிட்டா சாப்ட்டு சீக்கிரம் லேட்டாயிரு
ஆ ஆமா நாளைக்கு ஸ்கூல் இருக்குல ஆமா
அதனால இது கொஞ்ச இன்னு லேட் ஆயிடு
ம் ம் ம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டீங்களா அப்பறோ அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா
காட்டா வீடுங்ளா
அ ம் என்ன மாரி மாடல்லா தப்பீங்க
நா பேட்டன் கொர்ஸ்சு பண்ணிருக்கே ஆறு கோர்ஸ்சு இப்ப ஆறு கோர்ஸ்சு கத்து
ஓ பரவால ஆரி வொர்க் கூட கத்துக்கிட்டீ ங்களா சேரி சேரி
கத்திட்டிருக்க இன்னு முடிக்கல்லா கிளாஸ்ல
சேரி
அ இருக்க அத முடிக்கணு அதுக்கப்பறோ ஆ ஸ்டிச் பண்ணிருக்க நறைய இன்ஸ்டாகிராம்ல வருதுல்ல அத பாத்துதா தெக்கிறாங்க
ஆ ஆமா வீடியோதான காட்டி தய்யி தைங்க தெய்ங்கன் சொல்றாங்க அவ்ளதா கேட்ட எல்லாம் மொதலே தெப்
அது தெச்சு பழகியாச்சு நறைய பேட்டனு
ம்க்ம் ஏதாவது மோஸ்ட்டா பேட்டன் ஒர்க்குனா லைக் பண்றாங்க நார்மல் ஒர்க் யார் லைக் பண்றாங்க
எஸ்
ம்
பே சிங்குள் சைடு ஸ்சேரி எடுக்குறதுனால டிசைன் பண்ற எனக் கொஞ்சோ கஷ்டமா இருக்
ஆமா சொல்வாங்க நா குடுக்கும் போது டிசைன் குடுக்கும் போது சொல்வாங்க இது பாக்கதா சிம்ப்ளா இருக்கு இத நாங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு ஒன் டே ஆயிடு அப்டின் சொல்லுவாங்க
ஆமா பேட்டன் ப்ளவுஸ்ன்னா ஆஃப் டே இழுத்துரு அதுல்ல நீங்க நார்மல் ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணிரலாங்க சந்தோசமா உங்க இஷ்டோ
ம் ஓ அர பேக் நெக் வெக்கணுன்னா ரொம்ப கஃபோ இது கட் பண்றது
ஆமா இப்போ அந் பாடிக் ஏத்த மாரி அவுங்க ஏனா நறைய பேர் வந்து அந்த நெக் அளவுக்கு தா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுத்தோ ஆமா எதுமே து அது அது மீனு அந்த டிசைன்க்கு எத்த மாரி நம்முள்து கிளாத்து கடைக்கணு இப்ப ஃபேட்டா இருக்கவங்களுக்கெல்லா க்ளாத்து கடைக்காது
உம் ம் ஓ இவ்ளோ மேட்டர் இருக்கா டிஸ் இது என்னன் நம்ம சொல்லிட்டு வந்துருவோ அதுல எவ்ள இருக்கு பாருங்க
ஆமா இப்ப அவுங்கிட்ட சொன்னா இந்த மாரி இருக்குங்க உங்ளுக்கு சாரி பத்தாது அப்டின்னா அப்போ நீங்க வந்து ப்லி க்லாத் வாங்கி அட்டாச் பண்ணிக்குங்க அப்டின்னா அதுவு வேட்டட் ஒர்க் ஆய்ரு
ம் உம் அட்டாச் பண்ண க்ளாத் து வந்து மிக்ஸ் மேச்சா தெரியாதா நல்லா இருக்குமா
விசிபேளா வெளில தெரியாது உள்ள மறஞ்ருமே
உம் ம்
அதனால வெளில தெரியாது நானே நறையா பேருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கே உங்ளுக்கு டிசைன் வேணுனா எனக்கு ஒரு தனி க்ளாத் நா எடுத்க்றேன் அப்டி இல்லன்னா உங்க சேரி கிளாத்ல இருந்துதா பண்ணும் அப்டினா உங்ளுக்கு சேரியோட லென்த்து கொறஞ்சிரும் அதனால கொஞ்சோ தனி க்ளாத் வச்சுக்கோங்க அப்டின் நானே அவுங்கள்
ஃபால்ஸ் கம்மி ஆயிடுள அப்போ
ஃபால்சு சேரி சுத்து
உம் ம் ம் அது வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் கம்மி ஆயிடும் அப்டிதான
ஸ்லிம்மா
உம் அஸ் ஸ்லிம்மா இருக்கறவங்களுக்கு கரெக்டாயிடு கொஞ்சோ ஃபேட்டா இருக்றவங்களுக்கு சரி வராது
ரியலி ஃபேட்டா இருக்றவங்களுக்கு ஸ்லிம்மா ஹைட்டா இருக்கறவங்களுக்கு அதுல பா இஷ்யூஸ் இருக்கு சேரி பத்தல அப்டின் சொல் ஆமா
சேரி பத்
சேரி ஆமா அவுங்ளு ஹைடா இருக்கத்னால ட்டு வர்ல நீங்கது முன்னாடியே சொல்லி இருந்தா நா வந்து வேற கிளாத் எடுத்து கொடுத்துருப்பே எனக்கு இந் சாரியே ஆவல அது
செரி செரி நெறைய இவ்ளவு விஷயோ இருக்கு ஸ்டிச்சிங் மட்டு இல்ல ஓகே ஓகே ப்ரைட் சரி சுடிதாரலா
சுடிதார்லா அவங்க மெட்டீரியல் நல்லா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மேல எடுக்கறாங்க அப்டின்னா க்ளாத் நல்லா இருக்கு சோ அப்ப நம்மளுக்கு வந்து இங்கியு நல்லா உங்களுக் கிடைக்கு ஆனா கம்மி ரே இடிசை நல்லா இருக்கு எடுத் ஆமா துணியே பத்தாது பேண்ட்டே வராது
ம் டிசைன் வைக்க முடியாதுல
ஆமா டிசைன் பண்ண முடியாது
ம் செரி செரி என்ன மாரி இப்ப லேட்டஸ்ட்டா டிசைன் பண்ணீங்க
லேடஸ்டா வந்து லை வந்து சொல்லுவாங்கங்க லே
ஹம்ப் டிசைன்னா எப்டி இருக்கு
நார்மலா வந்து ஆ வருமா
ஓ பேக் நெக்லையா
பேட் நெக்லயு வக்லாங்க வீணக்குல வந்து அந்த டிசைன் கொண்டு வரு அதென்ன ஹம்ப் டிசைன்னு சொல்லுவாங்க கொஞ்சோ இதுவா வரு நெக்கு கிட்டங்க ரவுண்ட் ரவுண்டா சின்னதா ஒ ஒன்ருபி காய்ன் ஆஃபா ருந்தா எப்டி இருக்கு
ஓ செரி செரி அப்டி ஆ ஆ குட்டி குட்டியா பால் மாரி இருக்கே அதுதானா
இந்த மாதி
குட்டி குட்டியா பால் மாரி பால் மாரி நெக் சுத்தி வைப்பாங்களே
ஆ கரெக்ட் அந்த மாதிரி இப்ப அதுதா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு வீனெக்ல வந்து அந்த டிசைன்
வச்சிருக்கனே இப்ப அது டரெண்டிங்ல போதா ஓகே ஓகே செரி செரி
போல் டர்க் ட்ரண்டிங் ஆவுது பயங்கரதா
அப்டியா அது துணியில பண்றது தானா இல்ல த்ரெட் ல பண்வீங்ளா
இல்ல இல்ல துணில பண்ணுவோ அதுவு வந்து கான்ட்ரஸ்ட்டா பண்ணா கொஞ்சோ நல்லா இருக்கு இப்ப நெறைய பேரு ப்ளவுஸ் சுடிதாரு கொண்டுவந்தர்ராங்க சுடிதார் டிசைன்மரி ப்ளவுஸ் ந்தர்ராங்
ம் அதுதா ஆமா நானே அப்படிதா குடுப்ப சொல்வாங்க இது ப்ளவுஸ் போடுற டிசைனாச்சே இத போய் சுடிதார்ல வைக்கிறீங்க பரவால வைங்க அப்படின்றுவ கொஞ்ச பேட்டனா இருக்கும்ல அப்டின்னு
நா சொல்லுவ அக்கா இது ப்ளவுஸுக்கு வைக்கிறதுக்கா இது நீங்க கொண்டு வந்து சுதார்ல குடுக்குறீங்கனு சுடிதார்ல கொண்டு வந்து ப்ளவுஸ்ல குடுக்குறீங்களே நா ஃபர்பெக்ட்டு ஆளுனு உங்களுக்கு தெரியுதா அப்புன்னா இதுதா இப்ப ட்ரெண்டிங்கு வச்சு குடுங்க அப்பறோ நல்லா இல்லன்னா என கேக் கூடாது அப்டின் சொன்ன
ஆமா அப்படிதா எனக்கு சொல்வாங்க பரவால்ல தைங்க நானு சொல்ட்டு வந்துருவ ம்ச் ஏன்னா அந்த டிசைன் புடுச்சுருக்கா அது வேணுன் சொல்லி அதனால
அது எ இப் சோ இங்கெல்லா வந்து நறைய பேர் வந்து நல்லா ட்ரெண்டிங்கா அதுக்கு ஏத்த மாரி காஸ்ட்டியூம்ஸ் ஏர் பண்றதுக்கு ஆசப்படுறாங்களா அது எனக்கு ஓகேதா நீங்க அதுக்கேத்த மாரி கிளாத்து கொண்டு வந்து குடுங்க நா வச்சு தரங்வ டிசைனுக்கு கிளாத்துக்குமே சம்பந்தம் இருக் நா அதுக்கே ரொம்ப கஷ் கஷ்டப்படுவ
சேர் சேரி அப்படியா சேரி நீங்க உங்க ஒர்க்க பாருங்க நா இன்னோர் நாள் பண்ற
ஆ செரி அஆ